வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு ந ருக்காங்கக்கா அங்க எல்லாரு நல்லாருக்காங்களாக்கா
நல்லா இருக்காங்க இப்போ நீங்க ஸ்கூலிங்ல இருந்து காலேஜ் வரைக்கு எப்டி படிச்சிங்க வெளிய வந்தீங்க
என்னக்கா புரியல
ஸ்கூல்ல இருந்து கோயிட்டா இல்ல எல்லாமே வந்து உமென்ஸ் காலேஜா உமன்ஸ் ஸ்கூ ஸ்கூலா
இல் ஓ இல்லக்கா நா வந்து எப்டின்னா சொல்ல போனா நா லா மூணு ஸ்கூல் மாரி இருக்கக்கா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கு ஒரு ஸ்கூலு அதுலயு ஆ பசங்க பொண்ணுங்க எல்லாரு கலந்துதா படிச்சோ ஆமா ஆமா அப்போ அதேதா இப்ப ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கு ஒரு ஸ்கூல்லு அங்கேயு பசங்க பொண்ணுங்க ஆமாக்கா அப்பறோ பதினொன்னாவது பன்னெண்டாவதுக்கு இன்னொரு ஸ்கூலு அங்கயு பசங்க பொண்ணுங்க எல்லா கலந்து காலேஜ்ஜு மட் டூ ஆ ஓ பொண்ணுங்க மட்டும் படிக்கிற கல்லூரிக்கா
ம் ஓகே ஓகே இந்த அனுபோவ்ங்கள் உங்ளுக்கு எப்டி இருந்தது இப்போ எல்லாமே வந்து கோயட்ல படிச்ட்டு திடீர்னு வந்து நம்மோ உமன்ஸ்ல போட்டா அது ஒரு அனுபவங்கள் புதுசா தா இருந்துருக்கோ ஏதோ ஒரு பேசுறது இருந்தா ஒரு தைக்கத்தோட தா நம்ம மத் மானைவி கிட்ட பேசும்போது கொஞ்சோ தயக்கமா தா நம்ம பேசுவோ எப்டி அங்க இருந்து இங்க வந்து டோ ஒரு தயக்கோ ஒரு பூஸ் கூச்ச மா இருக்கு இது வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து கோயட்ல படிச்சுட்டு திடீர்னு வந்து உமன்ஸ் காலேஜ்ல படிக்கும் போது உங்களுக்கு வித்தியாசமா ப்பீல் பண்ணீங்கள எப்டி பீல் பண்ணீங்க
கண்டிப்பா அக்கா வித்தியாசமாதா இருந்துச்சு ஃப்ர்ஸ்ட்ட் போன ஒரு ஒரு வாரோ மட்டு எனக்கு அப்டி இருந்துச்சு அதுவு இல்லாம நா விடுதில வேற தங்கியிருந்தே அங்கேயே தங்கி அங்கயே படிச்சனால எனக்கு வெளிய போவ்வ வேண்டிய வேலயே இல்ல அதே காலேஜ் காலேஜுக்குள்ளயே ஹாஸ் டலு ஆ உள் உள்ளயே இருக்கோம் போது எனக்கு எப்படா வெளிய போவோ என்னடா நம்மக் வந்து அதிகமா யாரோ ஃப்ரெண்டு் கடைக்காது எல்லாமே புதுசு அப்புறோ கொஞ்சோ கொஞ்சமா ஒரு வாரோ அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா பேசி பேசி பேசி அப்ப அந்த கிளாஸ்லயே நம்மதா டானுங்கற மாரி ஒரு கேங்கு இந்த கேங்க்குல யாரோ வாய் குடுக்க முடியாது ல்லா பேச முடியாது அப்டிங்கற மாரி ஒரு செட்டா ஃபார்ம் ஆய்ருவோ எல்லா செட்டு சேந்துட்டு கிளாஸ கட் அடிக்கிறது அப்புறம் கிளாஸ கட்டடிச்சு தேட்ருக்கு போவோ பொண்ணுங்க மட்டு தானே பசங்கனா கூட இது பண்ணுவாங்க அப்டி போ கூடாது இப்டி போ கூடாது அப்டிம்பாங்க இங்க பொண்ணுங்க தானே வீட்லயு ஆ சரி அலோ பண்ணிருவாங்க சரி ஓகே நீ போ பிரச்சன இல்ல ஆனா ஃபோன் பண்ணி சொல்லிருவ இது மாரி நீங்க போறங் இங்க வரே நாளைக்கு நாங் இங்க போலான்ட்ருக்க அப்டின்ல்லா சொல்லிருவ வீட்ல
ம்
அப்ப பொண்ணுங்கல்லா சேந்துட்டு இங்க அங்க பக்கத்திலே பார்க் இருக்கோ ஆ அப்ப பார்க்குக்கு போய்ட்டு அ அப்புறோ ஒரு நாள் தேட்ரு போறது அப்புறம் மதிய ஆச்சு எங்ளுக்கோம் மதிய வரைக் மட்டும்தா கலெஜ்ஜூ மதியன்த்துக்கு மேல ஃப்ரீயா தா இருப்போ அந்த டைம்ல மதியோ சாப்பாட்டுக்கு இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு போய்றது பிரியாணி சாப்பறதுக்கு
ம்
அப்பல்லா வந்து பிரியாணினா உசுரு இப்பல்லா நமக்கு எப்டி இருக்குனா பிரியாணினா தக்காளி சாப்பாடு அப் அப்டிங்கற மாரி ஒரு ஆயிருச்சு மின்னில்லா எப்படா பிரியாணி கடைக்கோ எப் அப்படா சாப்பலா ஆ மணி ஆய்ருச்சா பிரியாணியா பிரியாணியான்ட்ருப்போ இப்பலா வந்து அப்டியே ஆப்போசிட் ஆயிருச்சு தக்காளி சோத்துக்கு ஏன்டா இப்டி அடிச்சுக்கிறீங்க அப் டிங்கிற மாரி இருக்கு அப்ற அங்க வர நாங்க படிச்ச காலேஜு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்டு கிட்ட பக்கத்துல தா பஸ் ஸ்டாண்டு அதனால நாங்க அடிக்கடிக்கு அங்க போயிருவோ மதிய டைம்ல எங்கூட படிச்ச பொண்ணுங்களு வீட்ல இருந்து வர பொண்ணுங்க கூட போயிருவோ போயிட்டு அங் ஏனா அஞ்சு ரூவா தா கரும்பு ஜூஸு போய்ட்டு ஆளுக்கொரு ஜூஸக் குடிச்ட்டு அதுவு நல்லா ஐஸ் கட்டி போட்டு நல்லா குடுப்பாங்க ஆ அது அங்க ரெகுலேர் கஸ்டமர்னால கொஞ்ச நல்லா பேசுவாங்க அங்க ஒரு தாத்தாவு பாட்டியு தா இருப்பாங்க நல்லா பேசிட்டு அந்த எங்கூட வந்த பொண்ணுங்களல்லா பஸ் ஏத்தி விட்டுட்டு திருப்பி ரிட்டன் நாங்க வருவோ நாங்க வர்றதுக்கு நாங்க அப்டியே ஒடியாருவோ சொல்லப்போனா ஆ வாடர்ன் வேற வந்துருவாங்கல்ல வாடர்னுக்கு தெரியாம தா வந்திருக்கோ கிளாஸ கட்டடிச்சு சா ந்தர மதிய டைம்ல வந்துருக்கோ
ம்
வாடர்ன் ஒரு நாலு மணிக்கு தா வருவாங்க எங்களுக்கு ரெண்ரைக்கு தா காலேஜ் முடியு அந்த ரெண்ட்ர டூ நாலு மணிக்குள்ள நாங்க எங்க வேணாலு சுத்திக்கலா
ம்
ஒ நா வந்து சுத்தாத பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்கலா போ நேரா போய் கா ஹாஸ்டல்க்குள்ள போய்ட்டு ட்ரஸ் சேஞ்சு பண்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்ட்டுகிட்டு உள்ள போய் படுத்துருங்க எல்லா மதிய வரை தூங்குங்க
ம்
மதிய தூங்கிட்டு சாந்தரமா எந்திரிச்சு அதுக்கப்றந்தா வேலைய பாக்குங்க நம்ம அப்டியே ஆப்போசிட்டு உல்டாட்வா பண்ணுவோ நேத்து நா சொல்ல போனா ஹாஸ்டல்லே தங்க மாட்டோ நைட்டு தூங்குறது மட்டுந்தா இந்த எப்பலா வார்டன் இருக்காங்களோ அப் ப்பதா அந்த ஹாஸ்டலுக்குள்ளயே இருக்கிறது
ம் இந்த அனுப்பு ஆனா இது முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிருப்பீங்க எப்படா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன் சொல்லும் போது ரொம்ப கஷ் கஷ்டமா இருந்திருக்கு ஏ ரொம்ப மனம் உளச்சலா இருக்கு
ஆ ஆமாக்கா ஆ எங்களுக்கு ஆனா பெனிஃபிட் என்னன்னா கரெக்டா அந்த எக்ஸாமு டைம்ல கொரோனா வந்துருச்சு அதனால எங்களுக்கு அந்த பரிச்ச எழுத்துற வேல மிச்ச அ எழுதுனோ எப்டினா வீட்ல பாத்து பாத்து எழுதி அங்கனா படிச்சு எழுதுனோ நேர்ல போய் எழுதனுனா வீடு தானே நம்ம வீட்லே இருக்கு கொஸ்டின போட்டா இப்ப செல்லுலே வந்துருது ஆன்சரே
ம்
அப்டியே பாத்து எழுதுவோ அ படிச்சு எழுதுனாகூடக்கா டைம் இருக்கு குக்கா இவ்ளோ நேர இருக்குறா அவ நாங்களா முன்னாடியே எழுதி முடிச்சுட்டு இவ்ளோ நேர ஒக்காந்துருக்கணுமானு பாக் உக்காந்துருப்போ
ஆனா பாத்து எழுதுற ரொம்ப அது டைமு பத்துல ஆ கொஸ்டின கண்டுபுடிக்கணு ஒரு பக்கோ
ஆ
ஒரு பக்க கொஸ்டின கண்டுபுடிச்சு அதுக்கப்பற ஆன்சர் பண்ணணு அது ஒரு பக்கோ இதுவ இருந்ததுனா எதோ ஒன்னு குர்ட்டாமைப்புல நம்ம அடுச் சுடுவோ இந்த எக்ஸாம் படிச்சு எழுதுனதுக்கு பாத்து எழுதுனக்கு இதா வித்தியாச
ஆ ஆமக்கா
ஆ அப்றோ நீங்க அந்த ஐ வி எல்லா போய் அனுபவப்பட்ருக்கீங்களா எதோ ஒரு இன்ஸ்டன்டான ஐ வி பி
இல்லக்கா எங்களுக்கு ஒரு மொக்க இந்த காலேச்சீல இருந்து இன்னொரு காலேச்சி தா கூட்டு போனாங்க வேற தனியா வெளியுருக்கெல்லா கூப்டே போகல அதுக்காங்கள கொரோனா வந்துருச்சு நாங்க படிக்கு போது தேட் இயர்ல மூணாவது வர்சுலதா நாங்க ஐ வி கூப்ட்டு போவோ நடுவுலல்லா கூப்ட்டு போக மா ட்டோ அப்டின்ட்டாங்க சரின்னா ரெண்டு வருஷோ தாக்கு பிடிச்சீட்டோ மூணாவுது வருஷோ நாங்க போகுபோதுதா கொரோனா வந்துருச்சே ஐ விலா கேன்சல் பா கொரோனா இருக்கு அப்டீன்ட்டாங்க சொல்ல போனா எங்களுக்கு அந்த ஒரு பொண்ணான வாய்ப்ப நாங்க தவற விட்டுட்டோ அவ்ளோ தா
ம் ம் நா வந்து இப்ப ஒன்னாவுதுல இருந்து அஞ்சாவது வரைக்கு கோயேட் தா அப்றோ பதினொன்னு பத்த அஞ்சாவதுல இருந்து பத்தாவுது வரைக்குமே கோயேட் தா கேர்ள்ஸ் பாய்ஸ் படிச்சது வந்து வுமென்ஸ் ஸ்கூல்ல தா படிச்சே பதினொன்னாவுது பன்னெண்டாவுது அதுக்கப்றோ டிப்ளமோல போய் படிக்குபோது அ கேர்ள்ஸ் பாய்ஸ்ஸு தா அதுக்கப்றோ வந்து இதுலே வந்து பளஸ் ஒன் பளஸ் டூல வந்து எல்லாமே டென்த் வரைக்குமே வந்து கோயேட்ல படிச்சிட்டு இப்ப திடீர்னு கேர்ள்ஸ்குள்ள போய் அடாப்ட் ஆகுறது அதே மாரிதா உங்கள மாரிதா நானு ஹாஸ்டல்ல தா ஸ்கூல்ல தா படிச்சே ஆ அப்றோ போய் அடாப்ட் ஆகுறது அவுங்க வந்து சீனியர் எல்லா நம்மள மெரட் ரது அப்டியே ரொம்ப ராவுடி பண்ணாங்க பிள்ளகள்லா வந்து அதுக்கு பயந்துட்டு அப்டியே ஒரு மூணு மாசோ நாலு மாசோ தாக்கு பிடிச்சே அதுக்கப்றோ நா வந்து ஸ்கூலே படிக்கிலினால பரவாயில நா வந்து கண்டிப்பா வீட்ல இருந்துதா போவேன்னு சொல்லிட்டு ஒரேடம் முடிச்சு அப்றோ மறுபடி வீட்ல இருந்து டேஸ்காலரா போனே அதுக்கப்றோ டிப்ளமோ வந்து படிச்சே டிப்ளமோ படிக்குபோது கோயட்டு இங்க வந்து கோயட் ட்டு ஸ்கூல்ல படிச்சுட்டு மறுபடி டிப்ளமோ சாரி டிப்ளமோ வந்து கோயட்டு ஸ்கூல்ல வந்து லெவன்த் டுவெல்த் வந்து கேர்ள்ஸ் மட்டு
ம் ம்
இ அப்டியே மறுபடி வுல்ட்டாவ ஆச்சி அப்டி போய் அங்க போய் படிக்கு போது எழுவது பேர் ஸ்ட்ரென்த்து எல்லா புது புது எடோ அப்பவு உன்ன என்னைய ஹாஸ்ட்டல்ல தா விட்டாங்க அங்கயு ஒரு நாலு மாசோ தாக்கு புடிச்சே அதுக்கு மேல ஃபீஸ் கொஞ்சோ அதிகப்படுத்துனாங்க அதுவு இல்லாத வேன்னானு சொல்லிட்டு நமக்கு அது ஒத்து வரல டைம்மிங் ஒத்து வரல நேரமே எழுப்பிவுற்றாங்க ஸ்கூல்ல எல்லா படிக்கு போது என்ன என்ன சொல்வி கிறிஸ்டின் ஸ்கூல்லா காலையில நேரமே அஞ்சரைக்கில்லா எழுப்பி விட்றாங்க எந்திரிச்வுடனே சாப் சாமி கும்புடோணு படுத்தா சாமி கும்புடோணு சாப்புடு போது சாமி கும்புடுணு இதனாலேயே சாமியவே வெறுத்து போயிறிச்சி அதனால எப்டியோ ஹாஸ் ஸ்டல்ல விட்டு தப்பிச்சி போயிரேனு சொல்லிட்டு வீட்ல இருந்துட்டு அப்றோ வந்த ஆரம்பிச்சே இதா ஒரு மெயின் ரீசன்னே நம்மள வந்து நம்மளையா விட்றோணு சும்மா வந்து போஸ் பண்ணி நீ சாமி கும்புட்டு தா ஆகணு சாப்ட்டா சாமி கும்டுறது டீ குடிக்கு போது சாமி கும்புடுறது கிறிஸ்டின் ஸ்கூல்லுங்கல அது இல்லாதா
ஆமா ம்
ஆ எதுக்யெடுத்தாலு சாமி கும்புடுறதுலே தா சொன்னாங்க அதுவே ரொம்ப வெக்சாயி போயி ச்சி படிக்கிறோமோ இல்லையோ எந்திரிச்சி உடனே சாமி கும்புறதுக்கு தா அதிகமா எழுந்திரிக்கிறோ
ஆ
ஆ அது இல்லாத ஞாயித்துக்கிழமையாச்சின்னா வீட்டுக்கு இருந்து யாராவது ஒருத்தவங்க வருவாங்க சிக்கன் மட்டன்னு எ வீட்ல இருந்து செஞ்சிக் கொண்டு வருவாங்க அது ஒரு புது அனு பவமா இருந்துச்சி நம்மளையு பா்க்க ஒரு கெஸ்ட் மாரி வந்து வந்துட்டு போவாங்க சாய்ந்திரோ வரைக்கு பேசிட்டு அப்பறோ சாயந்திரத்துக்கு மேல போவாங்க அம்மா அப்பாவ அது ஒரு அனுபவம் புதுசா இருந்தது ஆனா என்ன நமக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஹாஸ் ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகலா வந்து புது புள்ளைகள பாத்துட்டு கொஞ்சோ அதட்டுவாங்க அது நானு வந்து அப்ப கொஞ்சோ கூச்ச சுபாவமா இருந்தே ரொம்ப பயந்துக்குவே எதுக்யெடுத்தாலு பயந்துகிட்டு இருந்தே அதுக்கப்பறோ கொஞ்சோ ஒரு நாலு மாசத்துக்கு அப்றோ தாக்கு புடிச்சிட்டே என்ன அவுங்களு நம்மளு ஃபீஸ் கட்றோ அவுங்களு ஃபீஸ் கட்றாங்க நம்மள என்ன நம்ம என்னா தப்பு பண்ணாதா தண்டிக்கணு அவுங்களு நம்மள மாரிதானே அப்டின்னு சொல்லிட்டு நா பர்சனலா எல்லாத்திட்டியு போய் ஷேர் பண்ணே நீங்களு ப்பீஸ் கட்றீங்க நானு ப்பீஸ் அப்றோ அவுங்க மிரட்னவங்களே எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டே
ம் ம்
பேசனவையே பேசியே பிரெண்டாக்கிட்டா சும்மாப்ப சும்மா அ
அதுல ஒண்ணு விட்டுட்டீங்களே நீங்க அம்மா எல்லா சாப்பாடு கொண்டு வந்தாங்கன்னா நீங் கொண்டு வர்ற ஸ்நாக்ஸு சாப்பாடு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லா இப்ப கூட ஹாஸ்டல கூட இருக்கிற பொண்ணுங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்களே ஷேர் பண்ணி சாப்பிடும்போது நமக் ஒருவா தா கிடைக்கு மித்தபடி எங்க போச்சின்னே தெரியாது
ஆமா ஆமா அது ஒரு அனுபவோ அப்றோ சும்மா ஏ திட்டிக்கிட்டே இருப்பாங்களா பிள்ளய ஹாஸ்டல்ல வேணும்னே போய் வெறுப்பேத்துறதுக்காண்டி எப்ப எப்ப டெய்லியு ரொம்ப போயி வணக்கோ நல்லா இருக்கீங்களா வணக்கோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்டின்னு போய் கேக்கணு வரும்போது என்னய்ய அந்த அக்கா மிஸ் பண்ணும்போது ரொம்ப மிஸ் பண்ணாங்க என்னய ரொம்ப திட்டினவங்க அப்டியே ஹாஸ்டல விட்டு வெளிய வரும்போது ரொம்ப மிஸ் பண்ண அப்டின்னு சொல்ற அந்த அக்கா கூப்பிட்டு வச்சு போட்டோலா எடுத்து வீட்டுல இண்ட்ரோ கொடுத்தாங்க அந்த ஒரு அனுபவம் புதுசா இருந்துச்சு திட்ன வாயி அப்டியே ஆப்போசிட்ல மாத்த வச்சுட்டே
பரவால்லக்கா
அது ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாது அந்த அனுபவம் எல்லா அப்றோ எதுக்கு எடுத் ம் அவங்கவுங்க ரூம்ப அவங்கவுங்க கிளீன் பண்றத விடவா மத்தவங்கள விட்டு கிளீன் பண்ணி சொல்லுவாங்களா அதுல கொஞ்சோ ஷேர் பண்ணி சண்ட கட்டிக்கிட்டு ரூம்க்கு சண்ட கட்டிக்கிட்டு ஒரு வேல செய்யறதா அது ஒரு அனுபவம் புதுசாக தா இருந்துச்சு இன்னைக்கு நீ செய்யணு இன்னைக்கு நா செய்யணு இந்த தேதியில நீ பண்ணணு அந்த தேதியில நா பண்ணணு அப்படிங்கபோது ரொம்ப அனுபவொ புதுசா இருந்தது நன்றிப்பா உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இனிமேல் புது தகவல பார் அடுத்த தகவல்ல பரிமாரிக்கலா நன்றி